ஹலோ கேக்குது
ம் என்ன பண்றீங்க
என்ன பண்ற வாக் பண்ணிட்டு இருக்கே உங்களோட பேசிட்டே
ஆமா ஓ உங்களுக்கு டவர் கெடைக்கலியா
இப்ப கெடைக்குது இப்ப கெடைக்காம இல்ல ஏதோ பிராப்ளம் மாட்டுக்கு என்னன்னு தெர்ல ஏங்க இப்ப நல்லா தா கேக்குது
ஓ செரி செரி
அப்பறோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
மாவரச்சிட்டுருக்கே
மாவரச்சிட்டு இருக்கிங்களோ நா நேத்தே மாவு அரச்சிட்டே
நா இன்னைக்கி தா அரச்சே எப்பயு அம்மா குடுத்துருவாங்க இன்னைக்கு சேரி அரைச்சு வெக்லா அப்பறோ தீந்திருச்சு பாப்பாவு இட்லி தோசன்னு கேட்டுட்டு ருந்தா
ம்ஹும்
சேரி அதா அரச்சு வெக்லா அப்டின்ட்டு
ம் ம் உஹும் என்ன பண்ணிட்டு இருந்த இன்னைக்கு மார்னிங்ல இருந்து
நா சும்மாதா இருந்தே
சும்மா தா இருந்தியா
ம் ஒண்ணுமே பண்ணல சாப்புட்டு ஃபோன் நோண்டிட்டு ஏதாவது இது என்ன இது என்னா இது அது வேற பேச கூடாதா ஓகே இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு
ஆஹன்
என்ன இது அப்டின்னு பாத்துட்டு இருந்தே
ஆஹ்ன் செரி செரி செரி செரி நான் நானு நானு ஒண்ணு பண்ணல நானு இன்னைக்கு படுத்து தூங்கிட்டு ஆஹ் தூங்கல ஃபோன் பாத்துட்டு மூவி பாத்துட்டு அப்படியே போச்சு ரிஷ்ய திர்ஷயம்மா அந்த படம் த்ரீ பாட் பார்த்தே
திர்ஷியம் த்ரீ
த்ரீ ஒன்னு பாத்துருக்கிரியா நீ ஒன் டூ த்ரீ
ஆஹ் பாத்துருக்கே ஒன் டூ பாத்துட்டே த்ரீ தா பாக்கல ஒன்னு ஃபஸ்ட்டு கமல் ரெண்டு மோகன்லாலு த்ரீல யார் மம்டியா
இல்ல மோகன்லால் தா ஆக்சுவலி கமல் இல்ல கமல் கமல் சார் தமிழ்ல எடுத்தா அதே திர்ஷயம் வந்து இது ஒண்ணும் வந்துச்சு தம்
ஆஹ் ஓ
அந்த ம மலையாள லேந்து அப்டியே கன்வெர்ட் பண்ணி தமிழா வரைய மூணயே எடுத்திருக்காங்க அப்வே வந்துருச்சு நா திர்ஷய திரீ பார்கக்கல ரீசண்டா இதாச்சு அப்றோ பாத்தே இன்ட்ரெஸ்டா இருந்தது அப்
இப்ப ரீசெண்டா ஒரு மலையாள படம் பாத் ந்தே அது பேரு என்னு தெரியல செம்மையா இருந்துச்சு ம்
அதுல வந்து ஒருத்திங்க வந்து போலீஸா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போய் சேர போவாங்க அவிங்க தெரிஞ்சுவீங்களா இல்ல யாரோட அவரு மா அம்மாவோட மாமா வந்து முன்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிருப்பாரு அவர் ஒர்க் பண்ணு போது ஒரு கான்ஸ்டபிளோ இல்ல யாரோ ஒருத்திங்க தெரிஞ்சுவங்க இருப்பாங்க
ஆஆ
அவங்களோட ஃபிரெண்டு இவங்களோட இதாயிக்கோ அவருக்கு நல்லா தெரியும்ன்னு சொல்லி அப் அப்பறஅவங்க ரெண்டு பேரு ஃப்ரெண்ட் ஆயிருவாங்க அப்புறமேட்டு அந்த ஊர்ல வந்து கொலை திருட்டு எதுவுமே நடக்காது இதுவரைக்கு துவரை நடந்ததே இல் கரெக்டா ஹீரோ போன நேரத்துல இருந்து கிட்
இது நாங்க விஷ் பண்றே அது வந்துட்டு எல்லாருமே கடைசில பாத்து எல்லாருமே போலீஸ்ங்க தானே பின்னாடி பாத்துட்டே பாத்துட்டே போன வாரம் பாத்தே நினைக்கிறே ஆமா நானு லவ் பண்ணுது அது லவ் பண்ணிருக்கு எக்ஸ்பெக்ட பண்ணல நா அந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சுல்ல அதே கூட ஓ ஓகே அப்படின்னு சொல்லிருக்கல பட் அது சப்போர்ட் அது வந்து ஒரு இதா இருந்துச்சு
அது வந்து ஒரு கிக்கு விடும்பாரு ஐயோ
ஆமப்பா ஆமா அது ஆக்சுவலி அவ வந்து உள்ள இருக்கன் சொன்னன்ல்ல கராத்தே பழகிட்டு இருக்கா அப்டின் சொல்லி சொன்னன்ல்ல நால்லா நம்பவே ஓ பிளாக் பெல்ட் கராத்தே இப்ப ஆ பண்ணிருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தால்ல நா சத்தியம் மா அவள எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல அவாதா ஜோடி அப்படிங்கிற மாரி நெனச்சிட்டு இருந்த
பரவாயில்ல ஒரு ஆளா சேந்து எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இதாயிட்டான் பாரு லாஸ்ட்ல எல்லாம் அவன் சைடு திருப்பி வுடாம கரெக்ட்டா இதாயிடுச்சு
ஆமா ஆமா ஆமா ஆமா இந்த த்ரிஷயம் த்ரீ த்ரீயும் நல்லாவே நல்லாவே இருந்துச்சு ஆனா இந்த எண்டு குடுக் குடுக்கமாட்டான் போல ஃபோர்து கொண்டு வந்துருவானாட்டு இருக்குது எனக்கு
ம் இவனுங்க எப்படியும் ஹண்ட்ரடு கொண்டுட்டு போகாம விடமாட்டானுங்க
ஆமா அது தானா என்ட் குடுத்துருவாங்களோ என்னமோ அப்டின் நெனைச்ச எண்டுங்குற மார அவுங்களுக்கு என்ன அ கான்செப்ட் அந்த எறந்தாங்கல்ல அவுங்க அம்மா அப்பா வந்துட்டு அவுங்க அம்மா அப்பா இட்லி கடை போட்ற நிலைமையில இருக்காங்க பாட்டுல அதனால கடைசியா ஆக்சுவலி கடைசியாதான் ஆனா அவன் தான் இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரியும் காந்த அந்த அம்மாவோட அவனோட அப்பா அவனோட அப்பா வந்துட்டு இவன எப்படியாவது அந்த பொண்ண வந்துட்டு அரசு பண்ண வைக்கணும் பொண்ண பொண்ண வந்து அரஸ் பண்ண வைக்கணும் கல்யாணம் பண்ணக் கூடாது அப்படின்னு நெனைப்பா அப்புறம் கர கரெக்டா இவன் எப்படியோ எல்லாம் இது பண்ணி டெக்னிக்கா இது பண்ணி கரெக்டா மறுபடியும் அவனுக்கு பொண்ணுக்கு கல்யாண ணம் ஆயிரும் பட் அந்த கல்யாணம் கூட ஃபேக்குதா அவன் மூலியமா தான் இது பண் ணி இது பண்ணுவா அப்புறம் மறுபடியும் சேரி நா உனக்கு என்ன உனக்கு சாட்டிஸ்கேஷன் என் பொண்ண விட்ரு உனக்கு என்ன நா வந்து ந்து நா வந்து அ என் பொண்ணுக்கு பதிலா நா அவா தண்டனைய ஏத்துக்குறேன் அஞ்சு வருஷம் உள்ள இரு கரெக்ட்டா அஞ்சு வருஷம் தான் இருப்ப அஞ்சு வருஷம் மாற நா வந்து ஃப்ளேம் பண்ணி என்னயவே ஃபிளேம் பண்ணி நானே இது பண்ணி நா உள்ள இருக்க என் பொண்ண விட்டு விட்ரு என் பொண்ண ம என் ஃபேமிலி மே கைய வைக்கிறது மட்டும் விட்டுற விட்ரு ஃபேமிலி மேல மட்டும் கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிடுவா இதா ஆனா வந்து அவன் விட் விட்ற மாரி இல்ல அந்த மாரி காமிச்சுதான் முடிச்சிருக்காங்க
கடைசியில அந்த ஸ்டூல வந்து அந்த அஸ்திய குடுக்குற மாரி இருக்கும் அது உண்மையான ளுமே எப்படின் தெரியல
தெரியல அது ஆனா அவன் வந்து எலும்பு கூடு கிடைக்கல அப்படின்தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த எலும்பு கூடு போன பாட்ஸ்ல கெடைக் கெடைக்கல அப்படிங்கற இந்த பாட்ல அப்படிதான் மென்ஷன் பண்ணி எனக்கு செகண்ட் பாட் ஞாபகமே இல்ல ரொம்ப நாளாயிச்சு இந்த செகண்ட் பார்ட்ல எலும்பு கூடு மாதிரி கெடைக்கிறதா இதுவே இருந்துச்சு கான்செப்டா இருந்துச்சு எலும்பு கூடு வந்துட்டு ஆ எதோ ஒரு காட்டுக்குள்ள புதைச்சு வச்சிருப்பானா அந்த காட்லந்து ஒரு வீடுக்கு ஒரு வீடு வந்து
கடசில அடுத்த பாட்டுல இவனுங்க இல்ல ஒ பையன் உயிரோட க்கான் அப்டின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்ட குடுத்தா எப்டி இருக்கும் நானுன் இல்ல அது து ஒரு வேள ட்விஸ்ட்ட குடுத்து இவன இந்த மாரி எ பொண்ண வச்சு டார்ச்சர் பண்ற அதனால உன் பையன நா இங்க கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருந்தே அப்டின்னு இவன் லாஸ்டா ஒரு ட்விஸ்ட்ட குடுத்தா எப்புட்ருக்கு செம்மையா இருக்கு
விஜய் டிவி சீரியல்ஸ் பாக்க மாட்ட நீயி
அப்றம் ஒன் டைம் இன்னோர்படம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்த அந்த மீனா வந்து அதுல ஓ கெட்டவங்க மாரி காட்டிருப்பாங்க
மீனாவயா தெரியலயே
அது எதோ ஒரு படம் அதா அதுவும் ஒரு எஸ்டேட்ல வந்து ஒரு கொழந்த இருக்கும் ஒரு கொழந்தயை வளத்துக்கிட்டு வருவாங்க அந்த கொழந்த பேர் கூட எதுவும் மறந்துச்சு சம்திங் அந்த ஒரு கொழந்தய வளத்துட்டு வருவாங்க உள்ள வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு அடிக்கடி ஒருத்த வந்து கொல்ல வர மாரி கனவு வரும் கெட்டவ மாரி அதே
சேர் சேர் தெரிஞ்சு தெரிஞ்சு யாருன்னு தெரிஞ்சுது
என்னா படம்
என்ன படம் ஞாபகம் வரல பட் வந்துட்டு என்ன அதாவது இது ஞாபகம் வந்துச்சு ஒரு பொண்ணு இவன் தானா இந்த அப்பாஸ் இது முஸ்தபா முஸ்தபா சாங்ல ரெண்டு பேரு வருவாங்க ல்ல வினிதா அவன் பேரு வினித் ஆ
ஆ அதுலயும் இன் தெரிமாப்பா அவன்ல்லாம் எங்க சொந்தக்காரன்னு சொல்லி எங்க சித்தி எங்க அம்மாவு எத்தன் நாள் எங்கள ஏமாத்துனாங்க தெரிமா அந்த வினித் அந்த சந்திரமுகி படத்துல டான்ஸ் மாஸ்டரா வருவான்ல அவன்தா அவன் எங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லி எத்தன்நாள் ஏமாத்துனாங்க தெரிமா நாங்க சென்னைல போய் பாத்துட்டு வந்தோன்லா சொல்லி என்ன ஏமாத்திட்டு இருதாங்க
அப்பாஸ் பாத்தியா ஹாப்பிராஜ்னு ஒரு படம் வந்துச்சு தெரிமா அப்பாஸ் அதுல மாமனாரா நடிச்சுருக்கான் ஐயோ எனக் அந்த முடியல எவ்ளோ க்யூட்டா இருந்தாலவ்
ஆ அட அத விட இந்த சத்தி சம்திங் இந்த உன் அ உன்று உன்னுடைய நெத்தி உன்ன பத்தி கூறுதே அ ப்டின்னு ஒரு சாங் வரும்ல அவபரு இப்போ யோ அவ ஏதோ ஒரு படத்துல கையலி சம்திங் கலலி ஏதோ சம் த்திங் ஒரு படத்துல இப்ப வில்லனா வரா நல்லாவே இல்ல ஆ நல்லாவே இல்ல ஆமா
எப் ஆம் நறைய பேரு ரு அப்டிதா அப்டிதா இல்ல பாகியராஜ் எறந்தது எவ்ள எவ்ளோ கஷ்ட இல்ல பாவம் நே முந்தா நேத்து இதுக்கு போயிருக்கா முந்தானேத்து ஆ குஷ்பு பொண்ணு கல்யாண் போய்ருக்கா இப்ப அடுத்த நாள் எறந்துட்ட வாக்கிங்கு போய் வந்து எறந்திருக்க அப்டிங்கு போ து ஆ ஹார்ட் அட்டாக் இருந்தாலு அவ ஹெல்த் தியா தா எல்லாமே ஹெல்த்தியா தா இருக்காங்க அப்டிங்கிறாங்க எல்லாரு ஆன எப்டிதா வருது அப்டிங்காருங்க நம்மளை க்கே பயோ வருதுல்ல இப்ப இதெல்லா இப்டியெல்லா நடக்கு போது இப்டி எ ஒரு ஆ எழுவத்தஞ்சி வய்சு ஆனாலுமே ஒரு ஒடம்பு செரில்ல அப்டிங்கற மாரி இருந்தா ஓகே ஆரோக்கியமான ஒருத்தரு டக்கனு எறந்துட்டாங்க ஹெல்தியா சாப்பறாங்க ஹெல்தியா இருக் காங்க அப்டிங்கு போது எறந்துட்டாங்க அப்டின்னா மனசுக்குள்ள ஒரு பய வருதுல்ல யாருக் க இருந்தாலு இல்ல ம் கண்டிப்பா இல்ல அ ஹெல்த்தியா தா இருக் காங்க இப்போ அப்டிதா சூர்யா இ சூர்யா ஒட அப்பா இருக்காங்களா சிவ குமாரு அவுங்களுக்கு அவுங்க பாக்கியராஜி விட ஏஜ் அதிக தா அவ்ரு எம்பது எம்பது எனமோ ஆயிடுச்சு அப்டிங்கிறாங்க அவ்ரு இப்போ வாக்கிங் போய்ட்டு எல்லாமே தா பண்ணிட்ருக்காங்க அப்டின் தா சொல்லிகிட் இருக்காங்க
சொல்லுங்க அக்கா ஓ செரி விடுங்க நா பாத்துக்கறே செர் நம்ம டானிக் குடுத்துக்கறே ஆ சேரி பரவால்ல குடுங்க குடுங்க ஹலோ
அ சொல்டா
இங்க பக்கத்துல பாப்பா பக் கத்து வீட்டுக் போய்ருக்கா அங்க போய்ட்டு வாழபழ சாப்டுட் இருக்கலா அது ரெண்டு ரெண்டுக்கு மேல போய்ருச்சா அதனால சளி புடிச்சிரும் போது அப்டின்னாங் வந்து சொல்லிட்டு போறாங்க
ஓகே செரி செரி செரி
ம் டைம்
டைம் முடிய போது
ம் ஓகே நம்பர் அனுப்புடு அப்டியே ம்